கல்ல
உம் சொல்றே அதன இப்ப எப்படி படிக்கன்னா என் நா ஃபர்ஸ்ட் காலேஜ் படிக்கம் போது எனக்கு பாயிண்ட்ஸ் வேணுன்ட்டு எனக்கு எதுமே ஒமிட் பண்ண தோனாது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி படிச்சிருவனா இப்ப நா இந்த கொஸ் டின் கேக்கும் போது அந்த பாயிண்ட் நாபகம் வந்தா எழுதுவே இல்லன்னா விட்ருவே அந்த மாறி இதுல எல்லாமே இது இம்பார்டண்டா இருக்குமோன்னு எல்லாமே மார்க் பண்ணிருவே புக்கு ஃபுல்லா கொச்ச கொச்சன்னு இது எனக்கு அதல்லா பாக்கும் போது எனக்கு ஒரு மாறியா ஆவுது
ஒன்னும் இல்ல நீங்க அத்தா நா சொல்றேல்ல இந்த
எப்பிடி தெரியுமாடா படிக்கணு எது இம்பார் டண்ட் இதுதான்டா இம்பார்ட்டன் ஒண்ணு ரெண்டு அந்த மாறிதா பிக்ஸ்ஸே பண்ணனும் தெரியுல இதுதா முக்கியோன்ட
ம்
அந்த பேஸ்ல வந்து பில்டர் பண்ணுன்டா நம்ம எல்லாத்தையு கொச கொச படிக்கிறது நம்மதான மண்டே வேஸ் பண்ணிக்கிறோ
ஆமா நாதா உனக்கு ஒரு பிடிஃப் அச்சன அத நீ பாத்தியா
பாத்த
ஆ என்ன பாத்த
மேட்டு ஸ்டடி தான இந்த இது இந்த டாபிக் வந்து இத்தானதுல இருந்து படிக்கணு லெவல் த்துல அப்டின்னு இதுவே
ஆமா
அதையா சொல்ற வேர் டு ஸ்டெடின் இருந்துச்சே
ஐ மீன் அந்த பிடிஎஃப்ல வந்து இப்ப சிக்ஸ்த் புக்னா இந்த டாபிக்லந்து அத படிக்கணும் இலக்கணத்த படிங்க உம்
இதே இதுலே ஏனாப் பாத்தனே அந்த பகுப்பத உறுப்பு இலக்கணோ எல்லாமே ஈஸியா இருக்குடா எனக்கு ஆனாப் போல எனக்கு எப்டி தெரியாது டா இந்த பிரி ரி பிரித்து எழுதுக இருக்கு தெரியுமா
ஆமா
உறுப்புகள பிரிக்கிறது
ஆமா
ஆ அதெல்லா வந்து மனப்பாடம் பண்ணுடா
அ
ஆனா இன்னைக்கு நா இது எல்லாத்தையுமே அந்த லெசனே புல்லா பாத்தனே உ நானே பிரிக்கிற இது இதுத் இதுதா வரு இதுக்கு இதுதா வரு இந்த சந்திலா என்ன வரும்னே தெரியாது எ எல்லாமே எனக்கு ஈஸியா புரிது இன்னு ஒரு ரெண்டு வாட்டி பாத்தன்னு வச்சிக்க அதுல எது குத்
அதெல்லா எங்க மேம் எப்டி தெரிமா சொல்லி குடுத்தாங்க எங்களுக்கில்லா அது வந்து மம்மே வருது பாற மிஸ்சிங் மிஸ் எப்டி தெரியுமா சொல்லி குடுத்துச்சி ஒரு வாட்டி எப்டி சொல்றது அவ்ங்களுக்கு என் டென்துல இருந்தே அவங்களுக்கு தா எங்களுக்கு தமிழு அப்டி லைன் பை லைனா ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு வாட்டி ஸ்டார்டிங் எடுத்தோனே லெசன்லா இல்ல இதுதா அப்புற எடுத் தோன்னே இத தா சொல்லி தருவாங்க ஃபஸ் னா வந்து பகுதி அடுத்தது சந்தி அதுக்கப்ரோ ஏ ஏ ஏறந்த கால இடைநிலே அந்த மாரி எதிர்கால இடைநிலை அப்டி எல்லா சொல்லி தருவாங்க
என் இ இது இலக்கணனாலே எங்க ஸ்கூல்ல ஒருத்தர் இருக்கார்டா தமிழ் பாண்டியன்னு
ம்
அந்த ஆள அச்சிக்க எங்க ஸ்கூல் இல்ல சுத்து வட்டாரத்துலே ஆள் இருக்காதுடா
உம்
மனுஷ பேசுனாருனா தூய தமிழ்ல தாடா பேசுவாரு
உம்
அப்டி எக்ஸாம்பிளுங்கல்லா வந்து அப்டி குடுப்பாரு தி நீதி இது எக்ஸாம்பபுல்ல காசு புன்ன அப்டி இருக்கு ஆ இப்ப நீ ஒன்னு சொல்றருனு வச்சிக்கய அது பேஷ் தர மாரி இருக்கு ஆனா அது எக்சாம்பிள்ளு தம்பி அது ஒன்னு இல்ல டா இது இது தண்டா இது இப்டி தண்டா வரு அவ்ளோ தண்டா இது தண்டா இது முச்சிருவாரு
ம் ம்
அவுர் மொதல்ல ஆனா சொல்றதுக் சான்சில்ல அவுரு வந்து ஸ்பெஷலிஸ்ட் இலக்கணத்துலதா ஸ்பெஷலிஸ்ட்டு
ஆ ஆ
அவுரு வந்து டென்த் வரிக்குதா அவுருக்கு லெவல் போல இப்போ ஒருத்தவங்களுக்கு இருக்குல லெவல்த் ட்வெல்த் எல்லா ஒருத்தவ்ங்க எடுக்க மாட்டாங்க டென்த் வரிக்கு தா எடுப்பாங்க
ம்
ஆஹா அவுரு வந்து டென்த் வரிக்குந்தா ஆனா வந்து லெவன்த் ட்வெல்த்ல வந்து எங்களுக்கு இலக்கண எத்து குடுத்தாரு
இங்க பைய நின்னுட்டுருக்கா ஹலோ இங்க ஒரு பைய நின்னுட்ருக்கான்ன ஆ அந்த வீட்டு மாடில
ஏ
ஏனா அவன் எத்தன் நின்னுட்ருக்கா ஃபோன் பாத்துட்டு
சர் நீயே அங்க பாக்ற பாக்காத வேணா
நா பாக்கல
ம்
நா சும்மா அடியே நடந்துட் இருக்க
அந்த மாரி இன்ச்சுடா ஆனா அவுர்லா ஜாலியா பேசுவார்றா ஒரு போல்ட்னா
எனக்கு எள்நி குடிக்கணு போலருக்கு
எப்ப இப்பியா
ம் ம்
ம்
எனக்கு இது வந்து பாக்கொ ரொம்ப வல்ச்சுட்டே இருக்கு செரியே ஆகல
அது போய் இன்னொரு வாட்டி போய் பாரு மாத்தரைனா அதுக்
எங்க அம்மாட்ட சொன்னா நீ ஒழுங்கா மாத்தரையே போட்ல அதுனாலதா நீ ஒழுங்கா அது மாத்தர போட்டு டானிக் குடிச்சியா அப்டின் கேக்குறாங்க
மாத்தரலா போட்டாலா அது செரியகாதுடா அந்த மாரி இதுவ்லா அதெல்லா ஒட்னே போய் பாக்கணுடா
ன்னான் தெர்ல சுத்தமா இந்த மாரி இப்ப நம்ம கொட்டாய் விட்டோனா வலிக்குது கை அந்த பக்கொ பிடிச் இந்த பக்கொ ரொம்ப இந்த கை பக்கொ கொண்டு வர முடில வலிக்குது அப்பறோ நம்ப தலைய மட்டு இப்டி மாத்தி எடுத்து படுப்போ தெரியுமா ஒடம்ப அசைக்காம தலைய ஆ அப்பனா இந்த பக்கொ வலிக்குது
ம் ம்
இந்த வ மூச்சு இழுத்து விடமோது கூட வலிக்குது
ம் ம்
ஆ வலிக்குது அது என்னன் தெர்ல
ஏ அத போய் பார்றா அப்டியே உடாதாடா அத
ம் அதா சொல்லிட் இருக்கே கேக்வே மாட்றாங்க நீ மாத்தர சாப்புல்ல மாத்தர சாப்புல்ல தா சொல்றாங்க
நீயே அத ஒழுங்கா பண்ணிருக்ணுல நீ யே அத ஒழுங்கா பண்ல
நா காலேஜ்க் கெளம்புற போற வர அதுலே மறந்துர்ற ஒ சீக்கிரமா அந்த அஞ்சு மணிக்லா சாப்ட்டுறனா அதுக்கப்பறோ மறந்திர மாத்தர போடனுன்றதே
சாப்டும் போதே போட்டுன்னு
ங்க மறந்துட்ட
ஆ ஒழுங்கா நீ அத செஞ்சிருந்தா அப்பறமும் இருந்துருந்தா போய் பாத்துருக்கலால
ம் ரொம்ப வலிக்குது
மாத்தர இப்ப காலியா இருக்கா
தெரியல இருக்கோ ஒரு மூணு வேலைக் இருக்கோ நினைக்குற
செரி அத ஒழுங்கா பஸ்ட் போடு மாத்திர காலி ஆயிடுச்சி வலிக்குது வாங்கப் எல்லாரையு கூப்ட்டுனு போடா ம் அத பார்ரா ஃபஸ்ட்
பாக்கணு
பாக்கணும்னா அதுனா வேற எது இந்த ஸ்கூல் இதுவு கோச்சிங் சென்டர்ரா அந்த மாதிரியா அது லூசா நீ
அதா அது அவுங்க வந்து அப்யே சொன்னாரு அவரு இது அது போட்டு உங்களுக்கு வலி இருந்துச்சின்னா போயிட்டு முண்டியம்பக்கத்துல அந்த ஹாஸ்பிட்டல போய்ட்டு பிரஸ் பண்ணி பாக்க சொல்லுங்க எங்க வலி இருக்குன் சொல்ட்டு அப்டின்னாங்க
ம் ம்
நா ஹாஸ்பிட்டல் போயே ஒரு ஒன்ற வருஷ் ரொம்ப நாளாவுதா திருப்பியு போனும்ன்னும் போது வெறுப்பாவுது
ம் லவ்வோட நம்ப ஒடம்பு நம்மதா பாத்துக்கோ புரியிதா
ம்
அது கரெக்டா இருந்தா தா நம்ம கரெக்டா இருக்க முடியோ
ம் ம்
ம் என்னா இருந்தாலும் வந்து எத ஸ்கிப் பண்ணாலு அத ஸ்கிப் பண்ணகூடாது
ம் ஓகே ஓகே
ம் வேற எங்யாவது ஃபஸ்ட்டு போய் பாரு
பாக்குற பாக்குற
ம்
என்ன இன்னிக்கி எப்போ எவ்ளோ முடிக்கலா
அதா போதும் டைம் ஆயிச்சி
சேரி சேரி
என்னா
ம் ம் நீயும் போய் தூங்கும் வர கால அஞ்சு மணிக்கு ஏஞ்சுக்கிற ஆளு நீ
ஆனா அதை நினச்சாதான்டா கொஞ்சம் தலலா கிறு கிறுனு ஆகுது
ஏன்ச்சுக்கோ பார்த்துப்போ என்னா
ம் சரி நீ உள்ளோ போய்ட்டு கொஞ்ச நேரம் வா
ஓகே ம்
நாலு மணிக்கு ஏன்ச்சிலாம் அய்யயோ டே நஜமாட நா என்னா நினச்சேன்னா வந்தே சிக்ஸ் ஹவர்ஸ்டா அப்போ நைட் கா விடி கால வந்து ரெண்டவர் ரெண்டவரு அப்பறம் மதியானம் ரெண்டவர் திரும்பி ஈவினிங் ரெண்டு அவரு
ஓகே
நா கால்லா அதுக்குன்னே நான் வந்து எனக்கு அப்பயே தூக்கம் வரா மாரி இருந்துச்சு இருந்தாலும் நா கொஞ்சம் இதும் நடந்துக்குனே அப்டி இப்டி திரும்பிகினு
சாப்டும் போது ஃபுரூட்ஸ் எடுத்து வச்சுக்கோ ஃபுரூட்ஸ் சாப்ட்டா தூக்கம் வராது ஃபுரூட்ஸ் ஃபுரூட்ஸ்
ஃபுரூட்ஸ் இன்டு எத்து வைக்கிற அளவுக்குல்லாம் இங்கிலீஷ்லா வந்து அவ்ளோ இதுல்லாம் இல்ல
ஃபுரூட்ஸ் வாங்கு காசு இருக்குல்லா இன்னமோ காசு இல்லாத மாரி நீ பண்ற என்னென்னமோ வாங்குறல ஃப்ரூட்ஸ் வாங்கு உடம்புக்கு
ஆ அதேல்லா இன்டரஸ்ட இல்லடா
ஃபைபர் இருக்கு தெரியுமா
ஆஹ் ஃப்ரூட்ஸ் வாங்கு நா சொல்றத கேளு இந்த குக்கும்பர் அதுக்கப்புறோ வந்து
சே வாங்கிந்து வச்சா மட்டுதா சாப்பிட எங்க வீட்டுல அப்டித்தா எதுமே நா வாங்கவே மாட்டே வாங்கிந்து வச்சா மட்டுதா அப்டி
வெளியில போறலா நீ ஓன்னு உனக்கு இருக்குனா மாத்திக்கோ என்ன சொல்றல மாத்த மாத்திக்க மாத்திக்கோ நீ மாத்திக்கோ
ஆஹ்
ஆஹ் போயிட்டு வாங்கறதுலா என்ன ஆயிடு பைக் வச்சிருக்க ஈஸியா போகலா வாங்கலா
நானு கேட்டரிங் போனடா அங்க வெள்ளரிக்கா வெட்டி வேச்சு வேச்சுருந்தாங்களா சாப்பிட்டே செம்மாயாயிருந்துச்சு
ஆனா எனக்கு பிடிக்காது வெள்ளரிக்கா சுத்தமா பிடிக்காது ஆனா அது ரொம்ப நல்லது
அப்ப தண்ணி மாரி இருக்காது நா எத்து ரெண்டு சாப்ட
ஆனா அது சுகர் போட்டு சாப்டா வாட்டர்மெலன் மாரி இருக்கும்னு சொல்லுவாங்க பட் ஆனா என சுகர் போட்டு சாப்பிட இன்ரெட்ல்லா
அப்டியே சாப்டலாமே வெட்டி வச்சிருந்தான அப்டியே
எனக்கு புடிக்காது அது டேஸ்ட் எனக்கு ஒரு மாரி இருக்கு
அது டேஸ்ட் எல்லா அவ்ளவுல்லா இல்லா இதுவு மாரிஇருந்துச்சு
அது தெரிலா அது எனக்கு புடிக்காது அதே எனக்கு வந்து அதுக்கு பதில் வாட்டர்மெலன் அப்புறோ இது அது என்னது இப்ல்லா நா நேறய காய் எடுத்துக்கிறோனா சாம்பார் வைக்கிறாங்களா அதுலா இருந்து என்னன்ன காய் இருக்கோ அததா பொறுக்கி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கே
நாலா வந்து ஃபஸ்ட்ல போ வோதிக்க வைப்பே தெரியுமா கோபுரா கட்டுவே
ஆஹ் நானே அப்டிதா கருவேப்பிலல்லா நா சாப்ப சாப்படவே மாட்டே
ம் அதே மாரி சாப்பாடு போட்டாங்கன்னு வச்சுக்கோ நடுவுல கொலம்புத்திட்டு பழம் போட்டுனு இருப்பன் சுத்தி மழை மாரி கட்டுவே நடுவில் சாப்டுவே
எங்க எனக்கு வர முடி ரொம்ப போகுது
ம் நீ டென்சன் ஆக
உகும் அதுக்குன்னு வாழ்க்கை புல்லா என்ன காமாவா இருக்க முடியு
ஆ இருக்கணு
ஆ இருக்கறாங்க வா மனுஷன் தானே நானு
தெரியுமா பண்ணணு
ஆ
புரோட்டீன் வந்து சாப்பிடா வந்து முடி கொட்டாதா ப்ரோட்டின்
ப்ரோட்டின் அதா எங்கப்பா எங்க ஆயா என்ன சொன்னாங்க அவங்க வந்து எங்க அத்தைக்கு செம நிட்ட முடி எங்க சின்னாஆயா அவங்க என்ன சொல்றாங்க மருதாானி இல இருக்குல்ல
ஆஹ்
அது அதுக்கப்புறோ வந்து செம்பரத்தி எல்லாத்தையு அரைச்சி சுத்தமான தேங்கா எண்ணெய அத நல்லா கொதிக்க விட்டு அந்த எண்ணெய டெய்லியு தடவு மூடி கரு கருனு வளரு நல்லா நீட்டாவு வளரும்ன்றாங்க ஆ
ஆ
அதா அது ட்ரை பண்ண இந்த ம் அத இந்த எண்ணெய் போயிட்டு ஆட்டிட்டு வர சொல்லியிருக்க இவங்க வந்து வெள்ளம் போட்டு எண்ணெய் இது பண்றாங்க அது தலையில தேயிக்க கூடாது ஆ இப்போ வேண்ணா ஆடுவாங்கல
ஆமா
அதுல வந்து வெள்ளம் போட்டு ஆடம் போது சீக்கிரமா என்ன பிரிஞ்சு வரு
ஆ
அனால வெள்ளம் போடுறாங்க எனக்கு வெள்ளோல்லா போடாம அப்டியே சுத்தமான தேங்கா எண்ண வேணு
ம்
அதாங்க பாட்டி வெறுக்கு சொல்றாங்க
அ அதே மாரி இது வச்சுக்கோங்கடா அதான இல்ல மருதாணி
ம் மருதாணி செடி எங்கல்லா வளர்க்கலா வளர்க்க முடிலையே
கயிலே இருக்கல காயில் போட்டு விட வேண்டியதா
எல்லாத்தையு தா வளக்கலா ம்
அதாண்ட கழனில போலல ஆ ம் ரெண்டே போர்ல வெச்சு உட்டு வந்தனா அதான் நா சக போரல்ல வந்தனா அந்த ஒரு வாரோ சொல்ல
ஏய் அது கெடைக்கணுல்ல எங்க எங்க வீட்டுல ஒன்னு புரிஞ்சுக்கோ எங்க வீட்டுல ஒன்னு சொன்னன்னு வச்சுக்கோய எப்டி சொல்றது நாலு வருஷத்துக்கு அப் றந்தா அது கெடைக்கு நம்ம கைக்கு அந்த மாரி எங்க வீடு
ஆ உங்க வீடு இல்ல நா ஒரு ஸ்டேஜ்ல அப்டி இருக்கு போது எனக்கு அப்டித்தா பண்ணினுப்பாங் டே ஒரு பதினஞ்சுரூபா பென்சர் போட முடியாது தெரியுமாடா என் சைக்கிளுக்கு சண்டல்லா போட மாட்டாங்க எங்கப்பா பொனும் உவண்டி மட்டு போடுறல்ல அப்பா ஏன் வண்டி என் போட மாட்டறன்ல்லா சண்ட போடு தெர்மா இப்ப நீ பென்ச போட்டு தருறீங்களா மாட்டீங்களான்வ அந்த ஒரு பதனஞ்சுறுருபாயிக்கு ஆ
ம் நா போய் தாள மட்டு சீவிட்டு பண்ற
புரியல
தல மட்டு சீவிட்டு போய் பண்ற
ஆ
ம்